வாய்ஸ் கி
ஆ க்ளியரா இருக்குப்பா அது ஆ நல்லா சவுண்டா கேக்குது நேத்து பேசுன மாரி இருக்கு
ஓகே ஓகே ஓகே என்ன பண்றீங்க டின்னர் முடுத்துருச்சா
இல்லேலப்பா அழ
இன்னைக்கு இன்கேஸ்
ஏ சாப்பாடு கீர குழம்பு பாவக்கா பொரியல் ம் பசங்கல்லா என்னப்பா பண்றாங்க
பையன வந்து உக்கார வெச்சுட்டு வந்துருக்குறே ஃபோன் குடுத்துட்டு ஏன்னா ஏ வர்க் டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு ஒரு ஃபோன கைல குடுத்துட்டு வன்ட்டே
ம் ம் ஆமாப்பா இங்கயு அதா எதாவது நா சமையல் பண்றதா இருந்தாலு டிஸ்ட்ரப் பண்ணக்கூடாது தா ஃபோன் குடுத்துட்டு வந்துருவே குளிக்க போறதா இருந்தாலு ஃபோன் குடுத்துட்டு வந்தட்றது இதே மாரிதா
ஓகே ஓகே என்ன பண்றது வேற அவுங்கள உக்கார வைக்கணுன்னா வேற வழியே இல்ல
வேண்டா
ம் அ எ எப்டி போச்சு உங்க காலேஜ் லைஃப்ல எப்டி போச்சு
காலேஜ் லைஃப்லா நல்லா சூப்பரா போச்சுடா அந்த மூணு வருஷமும் போன மாரியே தெரியல ம் ஹும் பாத்தோனா அந்த இது அந்த அரியர் வைக்கிற அப்பல்லா ரொம்போ பயமா இருக்கு அதா அந்த அரியரு வீட்ல சொல்ல மாட்டோ அரியர்ருன்றது நா லாஸ்ட்டா பாத்தன்னா ஆறு அரியர் வச்ட்டே அந்த ஆறு அரியரு அப்டி ஒரு ஒரு சம்ள க்ளியர் பண்லா க்ளியர் பண்லான்னு போய்டிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டு வரைக்கு என்னால க்ளியர் க்ளியர் பண்ண முட்ல அப்றோ பாத்தோனா ஒன் மந்த் ஃபுல்லா ஹாஸ்டல்ல சேந்துட்டே ஹாஸ்டல்ல இருந்து அத க்ளியர் பண்ணிட்டு எட்ட வந்துட்டே சக்ஸஸ்ஸ எட்ட வந்தாச்சு நா பி பி சி ஏ பா
ஓகே ஓகே ஓகே
பி சி ஏ இப்பா அக்கௌண்ட்ஸ் தா அக்கௌண்ட்ஸ் தா எனக்கு ஃபுல்லா வந்துட்ருந்தது
ஓகே ஓகே ஓகே அ அ கோ ப்ளஸ் டூல மேஜர் எது எடுத்தீங்க அப்போ
இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்
ஹலோ அய்யயோ ஒன்னுமே கேட்க மாட்டேங்குது கொஞ்சொ ரேஞ்ச் இருக்கிற எடத்துல உக்காருங்க
ஆ ஓகேவா
ஆ ஓகே ஓகே
பட்
ஓகே ஒகே ஓகே ஓகே அ எப்டி காலேஜ் மெமரிஸ்ன்னு வந்துட்டு கண்டிப் அ நா வந்து பாத்தீங்கன்னா அ காமர்ஸ் எடுத்தே அ தேர்ட் குரூப் தா எடுத்தே அப்போ பி காம் சி ஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்தா
ம் ஓகேடா ஓகேடா
ஓகே
காலேஜ்லா பாத்தா நா வந்து காலேஜ் காலேஜ் பஸ்ல வந்து பா த்தனா ஒரு ஒன் மந்த்துதா போனே அப்றோ பாத்தோனா ஃபீஸ் கட்ட முடலன்னு சொல்லிட்டு அப்பா பஸ்ல ச்சு விட்டுட்டாரு ஆனா பாத்தன்னா ஆமான்டா காலேஜ் பஸ் ஸ்ல போறதெல்லா ஜாலியா இருக்கு பஸ்ல நம்ம நார்மல் பஸ்ல போறத விட காலேஜ் பஸ்ல போனா நல்லா ஜாலியா எஞ்ஜாய்மென்ட்டா உள்ள கிளாஸ் ரூம்ல சாப்பாடு எப்டி சொல்றது மேம் நடத்திட்டுருக் கப்பே கீழே டெஸ்க்குக் கீழ உக்காந்து சாப்பட்றது அந்த மாரிலா நெறையா பண்ணிருக்கோ அதெல்லா நல்ல லைஃபப்பா அது
எந்த காலேஜ்ல டூர் மாதிரி எது போனது இல்லையா?
ஆ டூர் மா காலேஜ் லாஸ்ட் போல பிரெண்ட்ஸ்ங்களா வந்தோ
ஓகே ஓகே வீட்ல நாங்க பாத்தீங்கன்னா காலேஜ் பூர்லா இருந்துச்சு பட் ஆனா எப்டி சொல்றது அ அனுப் ப மாட்டாங்க அ வந்து அ டூர்னா பிக்னிக் ஒரு நாள் கூட இல்ல ஒரு தீம் பார்க்குக்கு போலா அப்டின்னு சொல்லி ப்ளான் போட்டாங்க அப்போ வந்து எனக்கு அலைன்ஸ் வந்து அது ஓகேவா இருந்துந்துச்சு அவங்க கூட காலு இந்த மாரி எல்லா பேசிட்டு இருக்கற டைமு அப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீம் பார்க் போறேன் சொன்னது ஒரு வேண்டா அப்டின்னு சொல்ட்டாரு எத்தன பேர் இருப்பாங்க டிரெஸ் எல்லா ஆக்வேடா இருக்கு
ம்
அ ரொம்ப கஷ்ட மாயிடுச்சு, ஆ நா அப்ப நா எ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவே அ நா வர்லன்னா பரவால்ல நீங்க போங்க, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிய வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்டின் சொல்லைல நா சொல்லுவே அப்போ அவங்க சொன்னாங்க, போனா அஞ்சு பேரு ஒன்னா போலா இல்லாட்டி யாரு போக வேண்டான்ற மாதிரி அவங்களு பேசிட்டு அ விட்டுட்டாங்க.
டுட்டாங்க
அது அதோட அவங்க இப்ப வரைக்குமே எ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி காமிச்சாங்க, ஆனா எப்டிதா நீங்களோ டினலா சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க ஹஸ்பண்ட பாத்தாலே
அ கடலூர் இது அது
த்தீங்கனா ஃபஸ்ட் இயர்லேந்து தேர்ட் இயர் வரைக்குமே வீட்டுலந்து கூட்டி போய் வீட்லந்தா விடுவாங்க எ எதுமே பஸ்ல இல்லனா போக மாட்டே போக மாட்டேன்னு சொல்லிருவே
ம்
இல்லாட்டி ஸ்கூட்டி வாங்கி குடுங்க இல்லாட்டி கொண்டு போய் விட்ருங்க அப்டின்ற மாரி சொல்லும் போது த்ரீ இயர்ஸ்மே வந்துட்டு அ இந்த மாரி வீட்டு்லந்தோ கூட்டிட்டு போயிடுவாங்க அதுனால அது ஒரு டிசன் என்னது அ ஃபோர் ஃபோர் டூ ஃபை கிலோமீட்டர்ஸ் தா அ அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளு கட்டு அடிக்கலான்ற ப்ளானு வீட்ல கட் அடிக்கிறேன் சொன்னா ஸ் எதால அடிப்பாங்கன்னு தெரியாது
ஆமா
அஹ் அப்போ காலேஜ் கண்டிப்பா கொண் நா வேற ரூல்ஸ் எப்டி போட்டிருக்கன்னே என்ன கொண்டு போய் விட்டாதா நா காலேஜ் போவேன் அ அது வந்து ரொம்ப தலவலி ஆ இல்லாட்டி ஆ அது பாத்தீங்கனா மார்னிங் ஏர்லி மார்னிங் அன்னைக்கு சீக்கிரமா போய் இன்னைக்கு சீக்கிர காலேஜ் போனுன்னு சொல்லி அ மேம் எல்லா வர்றதுக்கு முன்னாடி காலே ச்சு போயி காலேஜோட பின்வெளியா போயிட்டோ ஸ் காலேஜ்லா தொறக்கற்துக்கு முன்னாடி ரொம் பெரிய காலேஜல்லா இல்ல ட்டூர்ல இருக்கிற அளவுக்கு பெரிய காலேஜ் இல்ல சின்ன காலேஜ் தா அப்டி போய் அ எங்கேயு போகலா மாட்டோ ஃப்ரெண்டோட வீட்ல போயி ஃபுல் டைம் இருந்துருவோ
ம் ம்
அங்க போயி ஃபுல்லா குக் பண்ணி சாப்டு அரட்டை அடிச்சு ஏதோ ஒரு மூவி பாத்து விளையாண்டு சிரிச்சு அப்டியே ஃபோர் தேட்டிக்கி திருப்பியு காலேஜோட கேட்லயே போயி நின்றுவே
அந்த மாரி நானு ஒரு நாள் கட்டடு வச்சிருக்கம்பா எப்போனா அப்ப எனக் காலேஜில டெஸ்ட்டு நா எது படிக்கல அங்க பாத்தோனா ரொம்ப ஸ் ஸ்கூல் மாரி ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருக்கு ஸ்கூலோட மோசமா இரு க்க ஒரு காலேஜ்னா திரும்பி பார்த்து எழுதுறது அப்பிடி அந்த மாதிரி இருக்காது அது ரொம்ப இதா இருக்கு சேரி இதுக்கப்பற நம்ம அங்க போனா எழுத முடியாது எதுமே மார்க்கே எடுக்க முடியா அசிங்கப்படுத்திருவாங்கன்ட்டு அந்த ஒரு நாள கட்டடிச்சிட்டு கோயிலுக்கு போனோ நானு என் ஃப்ரெண்டு போய்ட்டு ஈவ்னிங் கரெக்டா அந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டே அதுலா மறக்க முடியாது
ஆ கே கே கே ஆ ஒவ்வொருத்தருக்கு ஒரு இருக்கு நானா நம்பள பொருத்த வரைக்கும பாத்தீங்கன்னா நீங்களு இப்ப பெரிய இதுல எதுமே பண்ணது இல்ல ஆ எ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆ ஒவ்வொர் சிலர்லா ரொம்ப இது பண்ணுவாங்க ஹாஸ்டல் கேள்ஸ்ல்லா பாத்தீங்கன்னா ஊரு விட்டு ஊருக்கே ஏ போயிருவாங்க எவ்ளோ இதா இது பண்ணுவாங்க ரொம்ப நியூஸ்ஸஸ்ல்லா
ஆமான்டா இந்த ஒன் மன்த் நான் ஹாஸ்டல்ல இருந்தே பாத்தோன்னா நாலு மணி கி நாலு மணி மூணு மணிக்லா போய் குளிசிட்டு வருவே ஏன்னா ஹாஸ்டல் உள்ள வந்து பாத்தோனா ஆ ஆறு மணிக்கு மேல குளிக்க முடியாதுன்ட்டு மூணு மணிக்கே போய் குளிச்சுட்டு வந்துறது அப்ப ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுத்த எப்டியாது இத நம்ம முடிச்சிருணு அப்டின்னு அரிய கிளியர் பண்ணுன்ற தால எழுந்த ரெண்டு மணிக்கு உக்காந்து படிப்பே மூணு மணிக்கு உக்காந்து படிப்பே அத எப்டியே கிளியர் பண்ணிட்டே அந்த ஹாஸ்டல்ன்றது ரொம்ப பண்ணுவாளுங்கப்பா ஹாஸ்டல் அப்டே நா இப்ப ரெண்டு மணிக்கி என்னா பண்ணுங்க அப்டியே சுத்திலு உக்காந் லைட் கூட எரியாது உக்காந்து சாப்புடுவாளுங்க ரெண்டு மணிக்கி ஹாஸ்டல் சாபாடு எடுத்து வந்து மூடி வச்ச டு ரெண்டு மணிக்கி சாப்டுவாலுங்க லைட் எரியாது இருட்டுலையே சாப்டுட்டு வாடன் ஏனா திட்டுவாங்கன்டு இருடுலேயே சாப்டுட்டு தண்ணி குடிச்ட்டு மூடி வச்ட்டு அப்டியே படுத்துருவாளுங்க அந்த மாரிலா ஆனா நல்லா இருக்கு ஹாஸ்டல் லைஃபும் நல்லா இருக்குன்டா
அப்டியா நா இது வரைக்கு ஹாஸ்டல் லைப்பே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல்ல ஆனா சொல்லுவாங்க நெறைய பேரு ஆ எ என்ன பாத்தீங்ன்னா வீட்லந்தே வெளியே விடவே மாட்டாங்க ஏன்னா மொதல் பேத் தி வீட்ல பஸ்ட் பொண்ணு இவ்ளோ தூரம் படிச்சது நா தான்
தோ படிக்கணுதா
பயோ எதுனாலுமே பயோ வீட்ல
ஆமா ச
எதோ ஒன்னு ஆயிரமோ ஆயிரமோ அப்டியே என்ன வளத்தி வளத்தி பாத்தீங்கன்னா இப்ப கூட எனக்கு எது செய்யணுன்னாலும் பயோ எனக்கு அதே மாதிரி சின்ன வயசுல எப்டி ஒரு ஏதோ ஒரு வேல பண்ணுனா எத்தன பாத் பேத்துட்ட பர்மிஷன் கேக்குற மாதிரி அ அதே மாதிரி பண்ணிட்டு இருப்ப இப்பவுமே
ம் அப்டி இல்ல எதுக்க நான் செய்யிறன்ப்பா நா பாத்துக்குறே எதனால நா பாத்திரேன்ற மாரி அப்டின்ற மாரி எல்லாமும் பண்ணிப்பே பாத்தன்னா ஒரு நாளு லேப்ல வந்து ஆ சொல்லுபா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ லேப்ல வந்து மேம் வந்து அப்பதா வந்து எங்ளுக்கு இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லி் குடுத்துட்டுருக்காங்க சொல்லி் குடுத்துருக்கப்ப வந்து பிராட்டிக்கல் நடந்துட்ருக்கு ப்ராட்டிக்கல் அப்ப ஒரு பொண்ணுக்கு அந்த சிஸ்டத்தயே ஆஃப் பண்ண தெரில ஃபுல்லா ஹேங்க் ஆயிருந்துது அவ பாத்தனா என்னதா கூப்ட்டுட்ருக்கா கூப்டது பாத்தனா அந்த சாரு வந்து என்ன பாத்துட்டாரு உம் பேரு என்ன அப்டின்னாரு இந்த மாரி சொன்னனா உனக்கு மார்க்க கம்மி பண்ணிடுவ உக்காருன்டாரு அந்த பொண்ணு லாஸ்ட் வரிக்கு அந்த சிஸ் டத்தா ஆஃப் பண்ணாதே உக்காந்து அவுளுக்கு ஃபுல் மார்க் அப்டி இல்ல அது ரொம்ப கொஞ்ச இதா இருந்துது
ஆ இப்பெல்லா ரொம்ப கஷ்டந்தா நம்ப ஹெல்ப் பண்ணாகூட விடமாட்டாங்க சிலவங்களா வந்து ஆனா நா படிச்ச காலேஜ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டே இல்ல அ சொல்லுவாங்க அ ப்டி இப்டினு எல்லா சொல்லுவாங்க ஆனா ரொம்போ இதாதா இருந்துது
எந்த ஊரு அதா சொல்றனே எ ஸ்கூல் மாரி இது ஸ்கூல்ல கொட அப்டி திரும்பி பாக்கலா பண்ணலா ஆனா அத அங்க பண்ண முடில எதுமே இல்ல
ம் ஓகே ஓகே செரி அடுத்த டாபிக்ல மீட் பண்லா
ஆ ஓகேடா